ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
நாங்களா இந்த வீடு கொஞ்சோ சுத்தம் பண்ணிட்டு இருக்கங்க நீங்க
எனக்கே எ வேலல்லா முடிஞ்சிச்சி
அப்டிங்களா எனக்கு இன்னு முடியலங்க அப்டியே கடக்குது
அப்டியா எனக்கு ஃபுல்லா எல்லாமே முடிஞ்சுது அதனால ஃப்ரீயா இருக்கே
ஆ சரிங்க சரிங்க உங்க ஊர்லல்லா வெயில் எப்டி இருக்கு
வெயில் தாங்க தாங்க முடில உங்குளுக்கு
எங்களுக்கா வெயிலு வெளியே வர முடியலங்க எட்டு மணி பாத்தா பத்து மணி வெடிக்கிற மாரி இருக்குது வெயிலு இங்க ரொம்ப ஜாஸ்திங்க எங்க ஊர்ல
இங்கயு அப்டிதா இருக்கு எங்களால ஏ சி போடாம இருக்கவே முடியல நீங்க
அதாங்க ஏ சி போட்டோங்க வெயில் அதிகமா இருக்குன்னு
உம் ம்
பாருங்க ரெண்டு பேர் கடைக்கு போனாங்க ஏ சி வாங்கலான்னு சொல்லி நாங்க ஏ சி வந்து வேற ஒரு இதோ சொல்லி வாங்கிட்டு வர சொன்னோம் அந்த கடக்கார பொண்ணு வந் து அது வேணா இது இந்த இது நல்லா இருக்கு இந்த ஏ சி-ய வாங்கிகோங்கன் சொல்லி் கொடு ச்சுங்க அந்த பொண்ணு
ஆ ஆ
டு வந்ட்டாங்க எங்க சொந்தக்காரங்களு
அப்டியா ஆ ஆ
கடைசில அந்த ஏ சி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே ஒருத்தவங்களா அவங் கள அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ட்டு போயிட்டாங்கங்க
ம் ம்
நா கேட்டே ஆ ஏ சி-லா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லாதா வந்துச்சு நைட் ஒரு நாள் தா ஓடுச்சு மறா நாள் பாத்தா ஏ சி ஓடல
அச்சச்சோ அப்புறோ
அப்புறோ என்ன ஏதுன்னு நாங்க ஒரு கடையில வாங்கனோமே அந்த கடையில வந்து எங்க வீட்டுக்கார போன் பண்ணி கேட்டா எனக்கு ஏ சி-க்கு சம்பந்தம் கெடையாது அது அந்த மொத்தமா வி க்கிறா பாத்தீங்களா நீங்க அவன்ட்ட கேளுங்க
ஓ
ம் நாங்க என்ன சொன்னா அவங்க எப்டி எங்களுக்கு தெரியு நீங்க தானே விக்கிறீங்க, நாங்க உங்ககிட்டதானாங்க காசு குடுத் த்தோ பில்லு எல்லா ஏங்கிட்ட இருக்கு பாருங்க
ஆஆ
கொஞ்சோ பெரிய பிரச்சன ஆயிடுச்சிங்க
அச்சச்சோ எவ்
ம், வா ஆ வாங்கி ஒரு ஒரு மாச ஓடி ஒரு ரெண்டு மாசம் ஓடினா கூட வரல வாங்கி ஒரு நைட்டு ரெண்டு மண்நேரம் தாங்க ஓடுச்சி
ம் ம் ம்
பிரச்சனையாகி காச குடுங்க ஏ எங்களுக்கு இது வேண்டா உங்களுத நீங்க தூக்கிட்டு போங்க ன்னு சொல்லி கொஞ்சோ பெரிய பிரச்சனையாயிடுச்சி அந்த ஏ சி க்கி அப்பறோ நாலு பேரு வந்து பார்த்தாங்க பின்னாடி அந்த இது பின்னாடி அந்தஃபேன் மாதிரி போடுனுவாங்களே ஆண்களுக்கு ஏற்ற தெரியல என்ன பிரச்சனைனு அப்புறம் டைரக்ட் இந்த ஏசி வச்சிருக்கானு அவங்களுக்கு நம்பர் வாங்கி நாங்க பேசி
ம் ம் ம்
அப்புறம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து வேறு மாத்தி நாங்கள் கொடுத்துட்றோம்
உம் உம் உம் உம்
அப்புறம் வேற மாத்தி கொடுத்துருக்காங்க இனி வரை ஓடிட்டு இருக்குங்க
இவ்ளோவ் பண்றாங்க பாருங்க ம்ம் அதுக்குதாங்க நம்ளுக்கு புடு நம்ம வாங்கிருனும் அடுத்தவங்க சொல்றத கே
என்னெ கூட்டு போலேங்க என்னெ கூட்டு போறனாலாவது இல்ல இது வாங்குங்க இதுதான் நல்லா இருக்கும் இது அந்த இது வந்து நல்லா இருக்கும் ஆமா ந எங்களுக்கு தெரியல இதுதான் எங்க வீட்டுல எல்லாருமே வாங்கி போட்டிருக்காங்க அத நான் இதே வாங்கிக்கேன் நம்ம சொல்லலாம் அந்த பொண்ணு வந்து சேல்ஸ் பண்ற பொண்ணு இவங்களுக்கு என்னங்க தெரியும் சேரி ஒரு கடக்கார பொண்ணு சொல்லுது சே இது நல்லாதான் இருக்கும்னு நான் வாங்கிட்டு வந்துட்டாங்க
கடையில சொல்றோவங்களே மட்டும் கேட்கவே ங்க எது ஓடலையோ அத தான் நம்ம தலையில கட்டிடுவாங்க
அதான் நான் கேட்டேன் ஏன் நீங்க அவங்க சொல்றது வாங்குறீங்க நம்ம என்ன வாங்கப்போறோமோ அதமா அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க இப்ப கடைசியில இருந்து யாருக்கு இருக்கா யாருக்கு நஷ்டோம் நம்புளுக்கு தானுங்க நஷ்டோம் பில்லு இருந்ததுனால நம்ம தப்பிச் சோம்
ஆம்மா
பில்லு இல்லனா நம்ம வந்து ஒண்ணும் பண்ணிருந்துக்க முடியாதுங்க
மாத்தியே தரமாட்டாங்க
அன்னா அதா இப்பதா அந்த ஜீப்பே அது இது துன்றான்களே என்னமோ அதுல அனுப்ச்சா கூட எனக்கு தெரியாதுனு சொல்டுவான்ங்களே
ஆமா
இப்ப நம்ம கையல காசு குடுத்து இது பண்ணதுனால சீட்டு குடுத்தனால நம்ப தப்பிச்சது
ம்ம் ஆமா ஆமா
என்னா பண்றது இப்ப எல்லா செல்லிலேதா அனுப்பறானுக காச செல்லுலே அனுப்றானுங்க ஒர்ருவானாலு செல்லுலேதா ம்
நானே அப்டிதா ஆன்லைன்ல ஒரு பொருள வாங்கி அது நல்ல ஒடஞ்சிருச்சு திரும்ப ரிட்டன் எடுத்துக்க மாட் மாட்டன்ட்டாங்க
ஏ
அது இல்ல நாங்க ஒழுங்காதா அனுப்புனோ இல்லல் யூஸ் பண்ணவேல்ல பிரிச்சு பாத்தா ஒடஞ்சுதா இருந்துது
ஆ நீங்க அப்டியே ஃபோட்டோ அடுத்த செகண்டே நீங்க ஃபோட்டோ எடுத்துந்துரு
அததா வீடியோ எடுத்து வச்சிருந்தத நால வாங்கிகிட்டாங்க ஆரம்பம் பிரிக் க்கிறதுல இருந்தே வீடியோ எடுத்துக்கிட்ட நானு
பரவாலங்க ம்
மாத்திருக்கவே மாட்டாங்க அவ்ளோ ரூடியா ரூடா பேசறாங்க
ஆ
அதெல்லா முடியாது நாங்க நல்லாதா அனுப்னோ நீங்க சரியா எடுத்துருக்க மாட்டீங்க அப்படின் சொல்லிட்டாங்க இல்லல்ல நா வீடியோ ப்ரூஃபோட அனுப்புற எனக்கு மாத்தி குடுத்துதா ஆக கனு அப்படின் சொல்லிட்டு அப்றோ எங்க வீட்டுக்காரு கொஞ்சோ ரூடா பேசுனாங்க அவங்குள்ட
ம் ம் அதாங்க பலசு கொள்ளான்ட்டுல கொஞ்சோ சவுண்டா பேசுனாதாங்க நம்புறாங்க அதாங்க
என்னன்ன பண்றாங்க பாருங்க
அவங்குளுக்கு தேவ காசு பொருள் எப்பிடி இருந்தா நம்முளுக்கு என்ன அது அவங்க வச்சுக்கிறாங்க இல்ல ஏதாவது பண்ணிக்கிறாங்கன்னு உட்றது சி போட்ருக்கனால இப்ப கொஞ்ச பரவால்லங்க வீடு கொஞ்ச நிம்மதியா தூங்க முடியுது ஆமா இதா ஏதோ மழ வர்ற மாதிரி இருட்டிட்டு இருக்குங்க எங்க ஊர்ல
அப்டியா இங்கெல்லா வெயில் அடிக்குதுங்க நல்லாவே வெயில் அடிக்குது நல்ல வெயிலு
செரிங்க, சாப்ட்டீங்ளா
ஆ, சாப்ட்டாச்சு சாப்பிட்டு இப்ப கொஞ்சோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நா சரியா சாப்பிட்ல கொஞ்சோ பசி எடுத்துக்குக்கிச்சி
சரிங்க சரிங்க பைய ஸ்கூல் போயிட்டானா
ஆ, அவ போயிட்டா சின்ன பைய தூங்குறா
அப்டிங்களாங்க செரிங்க செரிங்க எ பொண்ணு ஆ போயிட்டாங்க போயிட்டாங்க ரெண்டு பேருமே போயிட் ட்டாங்க எங்க பாப்பா தா ஸ்கூல் போமாட் ட்டனு அப்பப்ப அழுவுறா ங்க இப்பதா புதுசா போறாங்களா, அவங்க அப்பப்ப கொஞ் சோ அழுவு றாங்க நா போகமாட்டே நா போமாட்டேன்னு சமாதானம் பண்ணி அனுப்புறது குள்ளாரா போதும் போதும்னு ஆயிடுதுங்க
என்ன செஞ்சு குடுத்தீங்க இன்னைக்கி
இன்னிக்கா பருப்பு கொழம்பு உருளக்கெழம்பு பொரியலும் செஞ்சு குடுத்தாங்க
அ சாப்டுவாங்களா ஓகே
ஆ, எங்க ரெண்டு பாப்பாவு சாப்டுவாங்க நெய் ஊ த்தி குடுத்தா சாப்டுவாங்க
ஆ ஆ நா சாம்பாரு சாதம் பீர்க்கங்கா தொவையல் கேரட்டு பொரியல் வச்சு அனுப்பி வுட்டுருக்கே ஒரு நாள் குடுத்து வுட்டா அப்டியே எடுத்துட்டு வந்துட்டு அது குடுத்துவுட்ல கேரட் தா குடுத்துட்டுருக்கே நாங்க சாப்புட்றதுக்காக பீர்க் பீக்கங்கா தொவையல் செஞ்சோ
அது எப்டி செய்வீங்க
அ பீர்க்கங்கா வாங்கிட்டு அப்படியே எல்லாத்தையுமே பிஞ்சா வாங்கிப்போ ஆமா அப்டியே முறுக்குன்னா அப்டியே அப்டி சுழலு பாருங்க அப்டி இருக்கிறது பிஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா மு தலா வாங்கி டீங்கன்னா நாரா இருக்கோ சாப்ட முடியாது
ஆ சேரிங்க எனக்கு ஏதோ ஃபோன் வருது
இல் இல்ல இல்ல இருங்க ஹலோ
ஏ அன்சா ஃபோன் வருது டி